ஓ
ஹலோ சொல்லுங்க சிஸ்டர்
ஹலோ ஆ கேக்குது சிஸ் சிஸ்டர்உங்க வாய்ஸ் ரொம்ப மைல்டா இருக்கு
கேக்குதா
ஆஹஹா ரொம்ப மைல்டா இருக்கு
இப்ப கேக்குதா
ப கரெக்டா இருக்கு
ஆஹ் சொல்லுங்க சிஸ்டர் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க
அப்படியேவைங்க இப்போ எப்படி காது கிட்ட வெச்சிருக்கீங்களா
நான் அப்படியே ஸ்பீக்கர் வாய்கிட்ட வெச்சு பேசற
ஆ சேரி சேரிங் சிஸ்டர்
சாப்பிட்டீங்களா
உம் சாப்பிட்டாச்சுங் சிஸ்டர் நீங்க
ஆஹ் சாப்பிட்ட சிஸ்டர் என்ன சாப்பாடு அங்க
இங்க ஸ்பெஷல் ஒன்னு இல்ல கொழம்பு கார குழம்பு முட்ட போட்டுருக்க எனக்கு கார கொழம்புனா முட் ட சைடிஷா இருந்தா ரொம்ப புடிக்
நல்லா இருக்கு அது காமினேஷன் நல்லா இருக்கு உம் பாப்பாக்கு என்ன சாப்பாடு ஊட்டி விட்டு
ஆஹ் பாப்பாக்கு நம்ப செய்யற சாப்பாடு ஏதாவது கொடுத்தேன்
கே ரெண்டு வயசு தானே சிஸ்டர் சொன்னீங்க
த்ரீ ஆக போகுது சிஸ்டர் ஆகஸ்ட் வந்தா
அப்படியா ஓகே ஓகே உம் அப்புறம் அங்க ரெய்னா
பயணிக்கலாம்
இங்கே இப்போ செம மழை சிஸ்டர் இப்பதான் ஸ்டாப் ஆயிருக்கு
உம் இங்க காலையிலதான் நல்லா மழை பெஞ்சது இப்ப நின்னுடுச்சு அதனால நல்லா க்ளௌடியா‌ இருக்கு
ஓஹோ ஓகே ஓகே சிஸ்டர்
உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்
இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார குழம்பு சிஸ்டர்
உம்
கார கொழம்பு தொட்டுக்க மேங்கோ
மேங்கோ வாவ்
ஏன் பிடிக்குமா ஆஹ் ஆமா ஆமா நல்லா இருக்கும்
நீங்க அப்டி வாய்கிட்ட வச்சே பேசுங்க
ஆஹ் ஓகே சிஸ்டர்.
க்ளியறாருக்கு. இல்லனா ஃபோன்ல எதாது ப்ராப்ளமா?
கூல இருந்து.
ஆஹ் வந்துட்டா வந்துட்டா இன்னைக்கு அனுப்புல இன்னைக்கு கொஞ்சம் ஃபீவரிஷ்ஷா இர்ந்த மாரி இந்துச்சு.
என்ன க்ளாஸ் படிக்கிறா சிஸ் டர் ஓஹோ சேரி சேரி. ரொம்போ கொஞ்சோ நல்லா இப்போ எ போஷன்லா ஹெவியா இருக்குமே.
ஆஹ் பாத்துக்லா. அவ பட்த்து இல்ல இல்ல நானே பாத்துக்கிறதா. ம்
சேர்ரி ஓக்
உம் என்னயு டிஷ்டப் பண்ணமாட்டா. அவனா ஹ ஆஹ் அ அவனே ரொம்ப தேதிப்பா. என் என்ன கேட்டதில்ல இதுவரக்கு ஃபஸ் இதுவரைக்கு நானு அவன கண்டுக்கனதே இல்ல. ஸ்கூல்ல நல்லா ட்ரைய்ன் பண்ணிடுவாங்க.
என்ன ஸ்கூல் படி க்கிறா
இங்க எங்கவே எங் எங்க ஏரியால இருக்க ஸ்கூல்தா பக்கந்தா. வீட்டு பக்கந்தா. சி பி எஸ் சி-னால வெற்றிக்லா
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்.
தில எனக் இன்ட்ரஸ்ட் இல்ல அதுனா ல நார்மலா மெட்ரிக்கு மெட்ரிக்லேஷன் சிலபஸ் இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து இப்ப இப்ப சேஞ்ச் பண்ண நா சிக்ஸ்துக்கு சேஞ்ச் பண்ணே ஃபிஃப்த் வரைக்கு ஒரு ஸ்கூல்ல படிச்சா அங்க நல்ல ஸ்கூல் ஃபீடிங் சொல்வாங்க பாத்தீங்ளா எல்லாமே ஸ்கூல்லே நல்லா சொல்லிக் குட்த்துருவாங்க. அ அடுத்த நாள் டெஸ்டுக்கு இப்ப அன்னைக்கு முன்னாடி நாள் என்னெல்லா சொல்லி குடுத்தாங்களோ அத் தன கொஷ்டின் பேப்பர்ல அதெல்லாமே இருக்கு அது மாரி தா ஃபிஃப் த் வரைக்கு படிச்சா அதுனால நா ஃபஸ்ட்டு மார்க்லா எதுமே எதிர்பாக்க மாட்டே நெக்ஸ் டியர் சேத் துருவே ஆனா அவகிட்ட பையங்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு மார்க்லா எதிர்பாக்க மாட்டே அவனுக்கு நாலேஜ் இருக் கா இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் குடுத்தா தமிழ் படிக்க தெரியுதா ஒரு இங்கிலீஷ் புக் குட்த்தா இங்கிலீஷ் படிக்க தெரியுதா இப்ப யாரோ ஒருத்தவ்ங்க வராங்க டின்ட்டு நேத்து கூட அ வாட்டர் கேன்ஸ் வாங்குவோ தண்ணி கேன் சோ ஏழு கேனுக்கு காஸ் குடுக்கணு கால்க்லேட்டர் எடுத்து ஓ தியேட்டி ஃபைவ் இன்டு செவன் போடுறாரு ஏன் மம்மி இப்போ கால்குலேட்டர் நானே மைண்ட்ல போடுறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு டூ ஃபார்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னா மைண்ட்ல போட்டு அத அத நம்ம பண்ணுவோம்ல்ல ச்சு செவன் ஃபைவ்ஸ் ஆர் தியேட்டி ஃபைவ் ஆ செவன் டூஸ் ஆர் அப்படின்னு பண்ணிட்டு டூ ஃபார்டி ஃபைவ் அப்படின்னா கல்குலேட்டர் போட்டு சொல்லுடா அப்படின்னா கல்குலேட்டர் அதேதான் வருது அப்படின்னு போட்டு பட்டென்ஷனாயி காமிச்சான ச்சு ஐயோ நம்ம பிள்ளைங்களா நம்ம நம்
அட கடவுளே
ம்
சரி சூப்பர்ப்ப நல்லா படிச்சிருவான் போலப்ப நல்லா படிச்சு வச்சுிருவான் போல அவன்
படிச்சுட்டு வனா எனக்கு நாலேஜ் இருக்கணும் உனக்கு என் ஆ வெளிய போனா நாலேஜ் இருக்க ஆனா நான் இப்ப எப்படி சொல்றது கவு எனக்கு ப்ிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த ஸ்கூல் ஃபீடிங்லாம் இருக்காது அவங்களே செல்ஃப் லர்னிங் இருக்கும் அதனல்லாம் நிறைய கத்துப்பாங்க
ஆமா சிஸ்டர் கண்டிப்பா அதேதான்
நம்ம வந்து இதுதான் செய்யணும் இது செய்யாத செய்யாத செய்யாதுன்னு சொல்லியே பிள்ளைங்க வந்து நம்ம வந்து நிறைய டம் ஆக்குறோம் அன்னைக்கு இந்த ஜூன் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி ஆ எங்க வீட்டு பக்கத்துல இரு கவர்ர்மெண்ட் ஸ்கூல்ல பாக்குற நாலுஞ்சு பிள்ளைங்க த தொடத்தை பெக்கனு இருக்கா எல்லா ஸ்கூலுக்கு வர பள்ளைங்க அதுல ரெண்டு பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்ச பிள்ளங்க என்னடா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் ஸ்கூல் நாக்கு ஸ்கூல் திறக்குதாண்டி ஆனா நாங்க எல்லாம் ஸ்கூல் கிளீன் பண்ணிட்டும் ஓ சிவந்தது நம்ம ஸ்கூல் எல்லாம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் இதெல்லாம் போயிட்டு ஆன் சை இது பண்ணி கிளீன் பண்ணுங்க பெருக்குங்க தொடங்கட்டி பென்்சு தொடங்க அதை தொடங்கு இதை தொடங்க போ்ட தொடங்குங்க போர்டுக்கு பெயிண்ட் பண்ணுங்க அதுக்கு பொண்ணுங்க பிரைவேட் ஸ்கூல்ல சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த பொண்ணைங்களளை இப்பவே ட்ரெயின் பண்றாங்ளே
அவுங்க வீட்ல கூட வேல செஞ்சிருக்க மாட்டாங்க போல
ஆ ஆ அந்த மாரி பழகுற புள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே இது பண்ணிக்றாங்க
ஆமா ஆமா
வந்து வெளிய வெளியே பழகிக்கிறாங்க வெளிய வேல தெரியுது ஜென்ட்ரல ஏதாவது ஒரு இன்பர்மேஷன் நம்ம சொல்ணு அப்டின்னு நெனைச்சா கூட அவுங்க சீக்ரமா கேப்சர் பண்ணிப்பாங்க
ஆமா சிஸ்டர்
ம்
ம் அப்ரோ அம்மா கிட்டல்லா பேசுநீக்லா
அது டெய்லி கம்பல்சரி ஆமா நீ வந்து எனக்கு போன் பண்ணிடுவாங்க நான் பன்றனோ இல்லையோ மம்மிக்கு வந்து என்கிட்ட பேசிடுனு பாப்பா பாப்பா கணு வீடியோ கால்ல தா பாப்பாங்க நம்ம வீட்டுக்கு போறது மண் இயர்லி ஒன்ஸ் தா
ஆமா ஆமா
அதனால டெய்லி இல்ல த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஆவது கம்பல்சரி வீடியோ கால்ல புள்ளைங்ள
ஓஹோ சேரி சேரி சேரி
அப்ரோ பேரபேத்தி ஆச இருக்குல்ல அவங்ளுக்கெல்லா உம்
நைட்டுக்கு என்ன டின்னர்
நைட்டுக்கு மேபி சப்பாத்தி ஆர் பூரி
ஓ யாரு அவுங்கதா பண்ணுவாங்ளா
ஆஹஹா சப்பாத்தி பூரினா நா தா செய்வே
ஓ பரவால்ல அவ்ளோ பேருக்கு தெரட்டி சுட்டுருவீங்ளா
ஆஹ் எனக்கு பூரி சப்பாத்தி ரொம்ப புடிக்கு செய்யரது புடிக்கு மாவு பெசஞ்சு அஹ் அதனால பூரி அவுங்ககிட்ட குடுத்தா அப்ளோமாரி வரு
ஓ
அதனால அவுங்க போட மாட்டாங்க பூரி சப்பாத்தினா மா போய் போடு அது அத இந்த மாரி இருக்குபோதெல்லா கொஞ்சோ எனக்கே வந்து ப்ப தேவானா மட்டும் நீ என்ன யூஸ் பண்ணிகிற மத்ததுக்கு எதுக்கு மத்ததுக்கு அலோ பண்ணலாம்ல
உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப் போட்டா சிஸ்டர்
அவரு ரெண்டு பக்கமு சப்போர்ட் பண்ண மாட்டார் சிஸ்டர்
அச்சச்சோ ஆஹ்
அவரு வந்து அம்மா பேசும்
சப்போட் பண்ணா அவுங்கதா மாட்டிப்பாங்க நடுவுல இருந்துட்டு
ஆ அ அங்க வந்து அவரு கிட்டருந்து நா போய் கம்பளைண்ட் பண்ணாலு அப்படியா உ உ ன்னுவாரு அங்க அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண அப்படியா உ உ னுவாரு அதனால நா அதெல்லா கண்டுகரதே இல்ல எதையு போய் சொல்றது கிடையாது சொன்னாலு வேஸ்ட்டு அவ்ளதான் எல்லாத் கொஞ் பழகி தெரிஞ்சதுதா
உம்
அப்படி நானா விட்ருவே
அப்படியே இருக்க வேண்டியதுதா லைப் பசங்களு வளந்துட்டாங்கல
ஆஹ்
அது அப்படியே போயிடு இன்னு பசங்கள பாத்துட்டு அப்படியே ரொட்டினா போயிடும் அவங்களோட பிரஷர் நம்மளுக்கு வராது உம்